பண்றீயா
அய்யோ பசங்க எல்லா இப்பதமா எழுந்துக்கிறாங்க இப்பதா டிபன் செய்ய போறும் டீ குச்சாங்க இப்பதா டிபன் செய்யணு இப்பதா ஏச்சுக்கிறாங்களே
அப்படியா இங்க கோவில் திருவிழாகு கூப்டுகிறோ கோ வரீங்களாமா ஆ ஆமா ஆமா கோவில் திருவிழா நடக்க போது வருவீங்களா வந்த நல்லா ஜாலியா இருந்துட்டு போலாம்
உம்
வர கேக்குறே நானு அவுங்க அப்பா கிட்ட
உம் அப்டியா கோயிலுக் வந் தெருவுல நடக்குது இல்ல வந்த நல்லா இருக்க அது தா
உம் கேக்குறே நானு போன வர்ஷ்மே போய் சண்ட வந்துச்சி அதுதா இந்த வருஷோ சொல்லிட்டு இருக்கறாங்க நீ க்க கூடாது போனீன்னா எப்படியோ குடிச்சிட்டு நீ சண்டை போடுவ அப்டின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நா இருக்க மாட்டே நா என் தங்கச்சியை வீட்டுக்கு போயிட்ற அப்டினு சொல்லி சொல்றாங்க நா கேக்குறே நானு
நம்ப கோயிலாண்ட போலனா கூட வீட்டாண்ட சாமி வந்தா கூட கும்புட்டுட்டு போயினே இரு க்கலா
ம் அவங்க எங்க அந்த கோயிலாண்ட போனாலே குடிச்சிட்றாங்க அங்க இருக்குறவங்க கூட சேந்து இல்ல அந்த திருவிழா அப்டின்னு வந்தாலே குடிச்சிட்றாங்களா அதுதா இந்த வருஷோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரில அதுதா ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் போன வாட்டியு நீ அப்டிதான் பண்ண போகக்கூடாதுன் சொன்ன அ இந்த வட்ட நீ அப்டி பண்ணினாக்கா அவ்ளோதான அப்டின்லா இல்ல நா போனாலே குட்ச்சட்றே அங்க இருக்கறவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்டின்னு சொல்லி சொல்லணும்ன்னாங்க
அங்க ஒரு பையங்கற அவன்னா அது மாரி பண்ணி வி
உம் உம் அவன் தா அப்பிடி பண்ணி விட்டுறா
சாமி கும்பட போனா அவ தொல்லையே பெரு தொல்லையாஇருக்கு
உம் சாமி மட்டு கும்பிட்டு வர்றத இருந்த பரவால இவங்க போயிட்டு குடிச்சுடு தேவில்லாத வம்பு வள பேசுனீங்க இது பண்ணீங்கனு குடிச்சிட்டு இருக்கும்போது தேவல்லத எதாச்சு பேசி விட்டுறாங்களா அந்த பையன போயி ஒருக்க சண்டை வந்தது அவனு அமைதியா இருக்க மாட்டே அடங்க மாட்டேங்கறா இவரு குடிச்சிட்டு இருந்தாக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாக கண்ட்ரோலே பண்ண முடியல நம்மளால
உம் தெரியாது செரி கோயில் திருவிலா வெச்சே எப்பிடி சொல்லாம இருக்குது அப்பிடின் தா சொன்ன
உம்
பாருங்க எப்படிருப்பாருனு எப்பிடின்ட்டு பாத்துட்டு கொழந்தைங்களேள்ளா இட்டுக்குன்னே வாங்கா திருவிழாக்கு அதுத சொல்றே சொல்லாம் அவனுக்கு பாத்து டா சாமி கும்புடு தென வரோணம்போ
உம்
எதுக்கு வர்ஷத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிடுற
உம் அதுவு வருஷத்துக்கு ஒரு முறை கும்புற வந்து ஒழுங்கா சாமி மட் டு கும்பிட்டு வந்து அதுக்கப்புறோ கூட வீட்டுல குடிக்கலா அங்கேயே போய் குடிச்சுட்டு அங்கியே ஏழ்ட்ர கூட்டின்னு வராங்க உம் அதுதா கஷ்டமாயிது சாமி கும்புட்டு ஒரு பிரயோஜன இல்லதா ஆயிடுது து மாரி குடிக்கறதுனால குடிக்காத சாமி கும்பிட்டாக்க எந்த பிரச்சனையு இல்ல அது சின்ன பசங்க கிட்ட எல்லா வச்சுக்கத வேணாம் அப்படின்னு சொன்னாக கேக்குறத இல்ல அவங்ககிட்ட போவோதானா அதுங்க அது மாதிரியே தா பேசுதுங்க தேவையில்லாதெல்லா
நம்ப உண்டு நம்ம சாப்பாடு வீட் இவுங்க சாப்ட்டு இன்னு கொன்னுண்டா
அப்டி இருந்தா ப்ரச்ன கெடையாது நம்ம யார் வம்புக்கூ போறது கெடையாது புச் ஃபிட்டாதா அது மாத்ரி பண்ணிட்ருக்காங்க அது மரியாத இல்லாத பேசுறா அந்த பைய அவங்கிட்டலா வச்சுக்கலாமா நம்ம வச்சுக்கவே கூடாது அவங்கிட்டலா அது நனச்சுதா பயமாருக்குது மோற பெல்லோ
அந்த கோவிலூ செய்யறாங்க நல்ல பெரியவங்கல்லா போய் சேந்து செஞ்சு இது பண்றாங்கோ இந்த சின்ன பசங்க வந்து அவனுங்க வந்து கலந்துகிலனா கூட ஆள பாத்தா புச்சிக்கிறானுங்க எதன்னா பேசுறது கொள்றதுக் இது கோவிலுக்கூ வந்து செய்ய போத் கெடையாது அவனுங்கோ இருந்தாலு பாவ பாத்தாக்கா புச்சிக்கினு பேசிக்கினு எதனா இது பண்ணிக்கினு சிரிய வாக்கி ஜாலியா சாமி கும்பிட்டு கொண்டுட்டு இருக்கலா அதுக்கப்றமா முடிஞ்சிட்டு வீட்ல வந்து இருக்கலா ஊருங்ள எல்லாம் போனா எப்டி சாமி கும்முட் டு அப்டி அப்றோ வீ ட்ல வந்து ஒக்காந்துனே எது ஒன்னு பண்றாங்கோ அந்த மாரி பண்ணின் இருக் க்கலா அதுதா
எங்க சொன்னா கேக்குறாங்க கேக்கவே மாட்டறாங்களே அங்க ஊர்ல போனா கூட ஓரளவுக்கு அமைதியா இருக்கறாங்க ம் உ தங்கச்சி ஊர்ல இங்க வந்தாதா இங்கருக் க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களூ எல்லா கூட சேந்து நைட் ஃப்ரெண்ட்ஸுங்கூட சேந்தா கூட பரவால்ல ஆ இந்த சின்ன பசங்க கூடெல்லா சேந்து ஏதாச்சு பண்ணி அதுங்க மரியாத இல்லாத பேசுதுங்க அதுங்கதா மரியாத இல்லாத தெரியாதவ்ங்க தெரியுது அதுங்கிட்ட போய் நம்ம வச்சுக்லாமா
ஒரு முற பாத்துட்டான்ல அதுக்கப்றோ வச்சுக்க மாட்டா மரியாத இல்லாத ஊருக் தேடி வந்து சண்ட வருச்சுல
ம் ஹும்
அதிலேருந்துதா எதுவூ வெச்சுக்கிற்தில்ல தெருவுல தெருவுல வெச்சுகாதிங்கன்ட்ற பின் பசுங்க தெரிது அதுங்கிட்ட நம்ம வச்சு
ஆமா
ம் ம்
அதுதா சொல்ற நானும் பேசாதிங்கா அந்த பசங்க கிட்ட எது பண்றதுனுட்டு
நம்ம சாமி கும்பிடதா நம்ப போத்த வசி ஒருமுறை கோயிலாண்ட கும்பிட்டு நம்ம வீட்டு்ல வந்து எது வேணாலு பண்ணிக்கலா எதுக்கு தெருவுல நம்மளுக்கு
உம் உம்
ப்ப சாமிக்கு கெட்ட பேரு திருவிழா நடந்துச்சு பாரு இப்படி சண்ட அடிபட் டுச்சு அப்படின்னு சாமியே நெனச்சு நம்ப கஷ்டப்படுத்தா இருக்கு
உம் அததா சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாங்க பசங்களுமே கவலைப்படுதுங்க எ துக்கு வேல இப்படி எல்லாம் பண்றாரு அப்பா அப்படின்னு சொல்ட்டு அதுக்க அதுங்களுக்காகல்லா கொஞ்ச அமைதியா இருக்கணு ஆ உ பசங்க பயந்தெதுங்க
அது புரியவே மாட்ட
வேனா போவாதீங்க டாடி போவாதீங்க அப்படின்னு சொல்லுது புரிய யவே மாட்டேங்குது எவ்வளவுதா சொல்றது அதுங்களு அப்பா அப்பான்னு சொல்லி அழுவுதுங்க ஆ பசங்க இருக்குனாச்சு போவாத அத எதுவு சொன்னாதா இருக்கறோ
சரி பொண்ணு எத்தினி முறதா அப்பா
உம்
அடி எ திமிரு எங்க அப்பந்திமி றாரு
உம் ஆமா அப்படின்னு சொல்லுது அதுவு தம்பி ரொம்ப பயந்தர்றா அவ யாராச்சும் ஒருத்தர வச்சு சதாக்கா எங்க பாத்தாலு சொல்றா இந்த அண்ணா அன்னைக்கு அப்பா கூட சண்டை போட்டாரு அண்ணா அன்னைக்கு அப்பா கூட சண்ட போட்டாரு அப்படி நல்ல மெமரி பவர் இருக்கு அவனுக்கு அப்படியெல்லா இல்லப்பா அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டறான் இல்லலை இல்லலை எனக்கு தெரியு இந்த அங் தா அன்னிக்கு சண்ட போட்டாறு இந்தண்ணாதா அன்னிக்கி சண்டபோட்டார் அப்டின்னுட்டு அப்டியே ஞாபகம் வெச்சுக்கிறான் ஆமா அதனால தா பயமா இருக்குது இப்ப சின்ன பசங்க பெரியவங்க போயிட்டா அப்புறம் அது சின்ன பசங்க வரைக்கு அப்டியே வளரு அந்த சண்ட ஆமா தெருவுக்குள்ள வளரு அப்டியே புள்ள கிட்ட வளரு அப்பா கிட்ட இருந்து அவன் அப்டியே ஞாபகம் யோசிக்கிறா இவர்ரு தா சண்ட போட்டாரு அன்னைக்கு இந்தண்ணாதா சண்ட போட்டா அந்த அண்ணா இல்லப்பா அது வேற அண்ணாபாணு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறா இல்ல இல்ல எனக்கு தெரியு இவரு தா அது அப்டின்றா
ஒரே தெருவுல இருக்குறாங்கல்ல நல்லா தெரிஞ்சு வெச்சுனுருக்குறா
ஒரே தெருவுல இல் எங்க சண்ட போட்டாலுமே அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அன்னிக்கு கூட அம்மா வீட்டு அண்ட ஒரு நாள் சண்ட போட்டாரு ஒரு ஊரு அன்னைக்கு யாருமே வீட்ல இல்ல வீடு வரைக்கு வந்துட்டா அவ அவற பயந்துன நா கேட்டு கிட்ட வோணா வேணா காலையில பேசிக்கலா அவனு குடிச்சுனுருகா இவரும் குடிச்சுனுருக்காரு சொன்னா கேட்கவேல்ல என்ன எப்டி சின்ன பையன்னு சொல்லுவா அவ வெளியே வர சொல்லு வெளியே வர சொல்லு அப்டின்னு சொல்லிட்டு
உம்
வழியில ஒரு நாள் பாத்தாங் தண்டி பாத்துட்டு கரெக்டா சொல்றா அம்மா அன்னைக்கு அப்பா கூட செய் இந்த அண்ணா தான சண்டபோட்டாரு நம்ம வீட்டு கூட வந்து கேட்டாரு அப்டின்றா இவரு இல்ல பா அது வேற யாரோப்ப சொன்னாக்கா இல்ல இல்ல இவரு தா என் நல்லா ஞாபகம் இருக்குது இவருதா நீங்க நம்ம வீட்ட வந்து கதவு தட்டி கதவு தரங்க தரங்கன்னு சொன்னாரு அப்டின்னு சொல்லிட்டு அவ அப்டியே ஞாபகம் வெச்சு இருப்பா எதுமே அவனுக்கு மறக்க மாட்டேங்குது நம்பலே இல்லேன்னு சொன்னா கூட அவ விட மாட்டேங்கிறா இல்ல எனக்கு தெரியு இவர் தா இது அப்டின்றா
எவ்ளோ ஞாப
அவ்ளோ ஞாபகமா இருக்கு அதுக்குதா பயமா இருக்கு இவங்கோ பெரியவங்க சண்ட போயிட்டு அது கொழந்தைங்களுக்குள்ள அப்டியே வளருதில்லயா அப்டின்னு சொல்லிட்டு அவ அப்டியே ஞாபக வெச்சிருக்கா இல்ல இதுதா இந்த அண்ணாதான்ட்டு அடிச்சு சொல்லுவா
கோயில் கோயில் திருவிழான்னா இப் இப்டி ஒரு ஞாபகொ வந்துரும் போலகுது
உம் அவனுக்கு அதுவு அந்த அண்ணாவ பாத்தாலே ஞாப் வந்துரு போல இந்த அண்ணா தா அப்டின்ஸ் படீட்டு அதனால அப்டியே ஞாபகோ வச்சிருக்கு
அதுதா செரி அந் தெருவுல திருவிழா நடக்குது அதனால செரி சொல்லா சொன்னம் ஆ சேரி பாருங்கோ பிரிவ
ஆஹ் நா கேக்குறே அவரு கிட்ட என்னான் சொல்லிட்டு கேட்டு நா உங்களுக்கு சொ பண்ற தாங்களா என்ன பண்ராங்கன்ட்டு உங்க வேலைல வேற இங்ரிமென்ட் இருக்கா மேம்
டா
கேட்டுட்டு நா சொல்றே பசங்கிட் டியு கேக்கறே
சே சேர் சேரி சொல்லு யுகன் கிட்ட சொல்லு இல்லடா அதெல்லா இல்லடா திருவிழாக்கு பொய்ட்டு வரலா நம்பொ
அவ எங்க மறக்குறா நானே மறந்துட்டெனா அவ கரெக்டா சொல்றா இந்த அண்ணாதா அது அப்டிபை எங் க பாத்தாலுமே சொல்றா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல அந்த அண்ணாவ எங்கெங்கெல்லா பாக் குறானோ அங்கெல்லா சொல்றா இந்த அண்ணாதா இந்த அண்ணாதா இல்லப்பா அப்டியெல்லா அதல்லா ஞாபகொ வச் சிருப்பப் கூடாது பான்னு சொன்னா கூட கேக்க மாட்றா இல்ல எனக்கு தெரியு உ பாக்குற ஒரு ஒரு வாட்டியு சொல்றா இந்த அண்ணாதா இந்த அண்ணா தா அப்டின்னு சொல்லீட்டு அதனால தா பய்மா இருக்குது இவனாலயே தா பய்மாருக்குது இவ்ளோ ஞாபகோ வச்சிர் தானே அப்டின்னு சொல்லிட்டு
என்னா பண்றது
உம் சரி நா அவுக அப்பா கிட்ட கேக்குறே எப்ப போலா அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நா சொல்ற பாப்பா கிட்டயு கேட்டுக்கறே நா
சேரி சேர் சேர்
கேட்டுட்டு சொலு எப்பொ வராங்கன் சொல்லிட்டு சரி மா நாக் கேட்டு
ஆஹ் சரி சரி